ம் தெரியில அது அப்புறோ பாத்துக்குவோ
ப்பொந்திருச்சு
ப்பொந்துருச்சி அ என்னத்த சொல்ல ம் அத்தா என்னமோ நடக்குது என்ன நடக்குதுன்னு தெரியல
செரி என்ன வேனாலு நடந்துட்டு போது விடு
ம் ஆமா நமக்கு வர்றது வந்தா செரி
ஆமா சேரி பாத்துக்கலா அது கொஞ்சோ பிராப்ளமா இருக்குல்ல அதா
ஆமாம் எல்லா பக்கமு சர்வர் பிராப்ளமா இருக்கு
ஏய் ம்
அதா இங்கயுமே ஏர்டெல்லா எடுக்க மாட்டேங்குது அத சொன்னே நானு ஏர்டெல் எடுக்க மாட்டேங்கது சுத்தமா எடுக்க மாட்டேங்கது டெய்லியு கப்ளைண்ட் குடுக்க வேண்டியதா இருக்கு
ஐயைய்ய உங்க சைடு எல்லா கிடைக்கலையோ எங்க சைடு ஃபுல்லா ஜியோல சேர்ந்துட்டாங்க எல்லாரு
இங்கே மொறு மழ வந்துருச்சுனா சுத்தமாக ஒய்ஃபை ரெட் கலர்ல மாறி போயிடுது
ஐயையோ அப்புறோ அப்பல்லா எப்டி ஒர்க் பண்றது
அது ரொம்ப கஷ்டமாக இருக்கு அவருக்கெல்லா டெய்லியு ஃபோன் பண்ணி இப்ப கம்ப்ளைண்ட் குடுத்துட்டே இருக்காரு நேத்து கூட வந்துச்சு ஃபோனு உங்க இது சரியா ஆயிருச்சா அப்டினுனுன்னு சரியாகுது அப்டின்னு சத்தம் போட்டு உட்டே ஆ எப்ப பார்த்தாலு இதே பொழப்புதா இந்த ஏர்டெல்ல ஆனா எங்க வீட்டுல இருக்க எல்லா கனெக்ஷனு ஏர்டெல்
அப்டியா
ம் ஒய்ஃபை ஏ அடிட் வச்சு நாங்க எங்கே ரெண்டு பேருமே போஸ்ட் பெய்டு ஏர்டெல்லு எல்லாமே ஏர்டெல்
ம்
மொத்தமா எல்லாமே ஆஃப் ஆயிரு டவர் போச்சுன்னா மொத்தமா போய் எதையாது ஒன்ன மாத் தணு ஜியோவா எதாது ஒன்னு மாத்தணு மாத்துனாதா சரியாவரு
அது ஒரு இது இல்லைனாலு இன்னொரு இத வச்சு யூஸ் பண்ணிக்கலா
அந்த மாதிரி அவருக்கு மீட்டிங்லா இருக்கு போது டக்குன்னு கரண்ட் போயிருச்சு சின்னா எந்த எந்த டவரு எடுக்க மாட்டேங்குது
நா அதனாலதா கரண்ட்டு போயிட்டா எல்லா கட் ஆயிருனு சொல்லிட்டு மொபைலு ஹாட்ஸ்பாட்ல வந்து கனெக்ட் பண்ணி வச்சிருக்கே
ம் அது அதையு எப்பவுமே போட்டே இருக்க கூடாதுங்கிறாங்கல்ல இப்ப அதுவு இதுவா இருக்கு பிள்ளைகளுக்கெல்லா தலையில எதாது இது வரு ஒய்ஃபைய எனி டைம் ஆன் பண்ணி வச்சிருக்காதிங்க நாங்க கொஞ்ச நேரம் மொபைல் டேட்டா ஆன் பண்ணிச்சு அவரு வேலை பாத்தாருன்னா கொஞ்ச நேரம் ஒய்ஃபை அமத்தி வப்போ நைட்டு கரெ ட்டா ஒம்போது மணிக்கு ஒய்ஃபை அமத்திருவோ ஆமாம் அந்த எப்போமே அது ஆன்லே இருந்தா அந்த வேப்ஸ் வந்து ஆகாதுங்கிறாங்கல்ல
ஏ அப்டிலா பாத்தா என்ன பண்றது நம்ம வீட்டுக்குள்ள ஆஃப் பண்ணா போதுமா வெளியில
அதத்தா நா சொன்னே நா ஏன் வீட்டுல அமத்தி வைக்கிறே ஆனா என் பக்கத்து வீட்டுல எப்ப பாத்தாலு ஓடு எப்பயுமே
ஏய் நீ பக்கத்து வீட பத்தி பேசாத மொத்தமாவே சொல்றே எல்லா இடத்துலயு கனெக்ஷன் நம்ம கண்ணுக்கு தெரியாம போய்ட்டு தானே இருக்கு அந்த ஒரு டவரை
நீ சூ இங்கு எல்லாமே போகுது அது ஒன்னு ஆனா நம்ம வீட்டுக்குள்ள எங்க வீட்டுல வந்து ஒய்ஃபை பெட்ரூம்ல இருக்கு
ஏய் நா சொல்றது புரியுதா இப்போ ஓன் வீ ட்ட கிராஸ் பண்ணி அது போவதுன்றியா ஒன் பெட்ரூமை தாண்டி எந்த வேவ்ஸ்மே போகாதுன்றியா
அது போகு ஆனா பக்கத்துல அந்த இது இருக்கிறது வந்து ரொம்ப பாதிப்பு ஆகும்ல அத சொல்றாங்க
எல்லா ஒரே ஃப்ரீக்குவன்சிலதா போகுது
என்னமோ எங்க மச்சா வீட்ல சொன்னாங்கப்பா அத வச்சு இவரு புடிச்சுக்கிட்
ஏய் இனிமே வர்ற காலத்துல எல்லா அதெல்லா நம்ம மா த்த முடியாது ஃபுல் அண்ட் ஃபுல் சீக்வன்சி ட்ராவல் ஆயிட்டே தா இருக்கு
நைட்டு நைட்டு ஃபிக்ஸ் வந்துச்சு நைட் நைட்டு மட்டும் வரும் தூங்கும்போது ஃபிக்ஸ் பெரிய பையனுக்கு அத வ ஃபிக்ஸ் ஃபிக்ஸ்சு
ஏன்
அப்டித்தா அது அது ஒரு இது எல்லாமே எங்க மச்சா வீட்டு பையனுக்கு பெரிய பையனுக்கு ம் அதனால அவங்க எல்லா அதனால் அதனால அவங்க எல்லா இதெல்லா ரொம்ப பர்ட்டிகுலரா பாத்து ஒன்னொன்னா எங்களுக்கு சொல்ல சொ சொல்ல நாங்களோ அத இப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்ருந்தம்
ஏ ஃபிக்ஸ்க்கும் அதுக்கும் சம்பந்தமே கெடயாது
அததா சொல்றாங்கப்பா அதனால இப்ப பாத்துட்ருக்கோம் அது ஆனா நா சொல்லுவே நெறைய பேர் வீட்ல ஆன்லயே தா இருக்கு எப்ப பாத்தாலும்
எல்லா வீட்லயும் ஆன்லதா இருக்கும் யாருமே ஆஃப் பண்ண மாட்டாங்க ஏன்னா எல்லாருமே இப்பல்லா கேமரா ஃபிக்ஸ் பண்ணிறாங்க அப்றோ எப்டி ஆஃப் பண்ணுவாங்க
ஆமா சிசிடிவி கேமரா ஃபிக்ஸ் பண்ணிறாங்கல்ல ஆமா ம் அது அது ஆனா நெறைய பேரு ஆஃப் பண்ண மாட்டேங்கிறாங்கன் சொன்ன அதெல்லா யார திட்டு நா அமத்துன்னா நீ அமத்தே நா சொல்றத நீ கேக்க மாட்டியா அப்படின் கேக்கறதுக் தா ஆள் இருக்குலே சேரி அமத்திறே
சேரி அதுக் முடியாது
அதுக்கு மேல நம்ம ஒன்னும் பேஸ் முடியாது சேரி நா அமத்திறே நமக் நம்மளு எவ்வளவோ வாதாடி பாத்தாச்சு போராடி பாத் தாச்சு எதுக்கும் பதில் சரியா வர்ல அப்படிங்க போது சேரி அமத்தீர்றே அந்த ஒரு வார்த்த வந்துட்டா பிரச்சன இல்லல்ல அமத்தீருவே
நல்லது
ச ஏன்னா போராடி போராட்டமே வாழ்க்கையா இருக்கும் அதனால நம்ம அத தவிர்த்துக்கணு ம் சேர் ஆமா எல்லாம் பாத்து பாத்து பண்ணியும் ஒரு பிரயோஜனம் இல்ல என் மவ என் மைய வந்து அண்டர் வெயிட்ல தா இருக்யா ம் எல்லாம் பாத் பாத் பண்ணியும் அண்டர் வெயிட்ல தா இருக்யா நா எங்க போய் முட்றது இத
அது கரெட்டு தா நானு ஒர்க் ஃப்ரம் ஹோம்மு வீட்ல தேடுனே
ம்
அது பாத்தா வெறும் குஜராத்து சின்லன் டு டச்சு நெதர்லாந்து பங்ளாதேஷ் பெங்காளி
ம்
இந்த மாரியா வருது யுனைட்டட் ஸ்டேட்ஸ்ஸு இப்டியே வருது
அதுக்கெல்லா ரொம்ப கம்யூனிகேஷன் வேணும் கம்யூனிகேஷன் வேணு
னே தெர்ல தேடுன இப்டிதா கடைக்கிது
நீ இது முடிச்சுட்டு ப்ரொஃபைல் வேணா அது பண்ணுன் சொ அப்டேட் பண்ணுங்கன் சொன்னே
அதுக்கு அது தனியா இருக்கு இது வந்து சுத்தமா இந்த இந்த மாரிதா இத வெச்சு பண்றது ஆர்டிஃபிஷியல் இன்டலிஜென்ஸ் வெச்
அ ம் ம் ம்
பண்றாங்க அந்த ஒர்க்குக்குதா செர்ச் பண்ணி பாத்த
அதெல்லா எல்லாமே இப்போ அங்கதா இருக்கு அதர் கண்ட்ரிஸ் இதுலதா இப்ப வந்து இது வந்து ரொம்ப வேகமா வளர்ந்துட்ருக்கு
அத்தா
ம் அதர் கண்ட்ரிஸ்லதா இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டலிஜென்ஸ் வந்து அதிவேகமா வாழந்துட்ருக்கு
இப்போ ஒரு இது வந்துருக்கு டுவெண்ட்டி டேஸு அது என்னன் பண்ணி பாப்போ
ம் ம் பாக்கலா ம் ம் பாக்கலா பாக்கலா அதே மாதிரி இப்ப எல்லாமே ரோபோ இப்ப எல்லாத்துக்குமே ரோபோ அப்டிங்கிற மாரி ஆய்ருச்சுல
ஆ
ஆமா மெடிக்கல் ஃபீல்ட்ல சர்ஜரியே ரோபோ ஆகி ரோபோ பண்ற மாரி ஆய்ருச்சு
ம் ம் என்னத்த பண்ண போறாய்ங்க தெர்ல இது எங்கே போய் முடிய போதுன் தெரியல
எத்தயுமே ரோபோவுக்கு ஃபீட் பண்ணா எப்டி மனுஷனால பாக்க முடியுங்குற வேலையு இருக்கும்ல
ஆமா ஆ
எல்லாத்தையு மிஷின்கே குடுத்துட்டு மனுச என்ன பண்ண போறீங்க நீங்க
இவிங்க எங்க போய் என்னத்த பண்ண போறாய்ங்கன் எனக்கே ஒன்னு புரியல அது அது போற பொக்குல போட்டு
என்னோட ஃபோ நாலு வர்ஷோ முன்னாடி எங்க வீட்டுக்காருக்கு சர்ஜரி பண்ணும்போதே கேட்டாய்ங்களே ரோபோட்டிக் சர்ஜரியா இல்ல இந்த மாரி சர்ஜரி அப்பா எனக்கு நார்மல் சர்ஜரியே போதும்ப்பா ரோபோட்டிக் சர்ஜரிலா வேண்டா அப்டின்டே
ஏ
ஐய எதாது ஒன்னு நடக்கு ஒன்னு ஒன்னா நம்ம போய்ல்லா இது பண்ணிக்குட்லா எந்திரிக்க முடியாதுப்பா அதனால இப்ப டாக்டர்னா நம்ம தைரியமா பேசலா எதுனாலு நீங்கதா கையெழுத்து போட்டு குடுத்தீங்கன்றுவய்ங்க இதுக் பா எந்த பஞ்சாயத்து வேண்டா நமக்கு அப்டின்ட்டு ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்கல்ல அவுங்களே பண்ண சொல்லுங்க அப்டின்ட்டே அவ்ளோதா ஆமா ம் ஆ
செரி பாப்போ அந்த குரூப்ல வந்து இந்த அந்த பொண்ணு இருக்கு அதனால கொஞ்சோ பாத்து பேசு செரியா
செரி அதெல்லா சொல்லிருச்சு சொல்லிருச்சு எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு ஆ ஆ நா பாத்துக்கறே நா பாத்துக்கறே
நீ வாட்டுக்கு எதையாது ஒளறி கொட்டாத என்ன னா என்னன்னு மட்டு இருந்துக்க
ம் சேரி ம்
செரியா
ம் அதா நா கேட்டதுகீ கூட ரியாக்ட் பண்ணிட்டு அப்படியே விட்டுட்டே
ஆ அது இல்ல ஒர்க்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா பேசு ற மாரி இருக்கு
சேர் சேர்
அதுக்காக சொல்றே
சேரி சேரி சேரி சேரி ம் அதோட நேச்சர் அந்த ஒர்க்கு நேச்சர் தெரியுமா என்னன்னு
எதுக்கு
அந்த இப்போ சொல்லிட்டு இருக்கீல்ல அதுக்குத்தா அதோட ஒர்க் நேச்சர் என்னன்னு தெரியுமா
அது அந்த டீம்ல தா இருந்தது
ஆ சேரி சேரி
அதுனால அத வச்சுதா சொன்னாங்களே அதுக்கப்பறந்தா எனக்கு வந்துச்சு நா அந்த டீம் விட்டு வெள்ல வந்து ஒன்ற மாச ஆச்சுட்டு
சேரி சேரி சேரி ம்
நீங்க வந்து ஒழுங்கா இது பண்ணலன்னு சொல்லி அது ஒரு சண்ட போய்க்கிட்டு இருக்கு ஒடனே இவ இவ சொல்றா இவள்கள்லா சேந்துக்கிட்டு நீ வந்துரு நீ வந்தா மட்டுந்தா அந்த ஒர்க்குக்கு ஒழுங்கா சேல்ரி குடுக்குறாங்க நீ வா அப்டின்றா
ம்
அடி ஏன்டி நீ வேற அப்டின்னே உள்ள வேலையே பாக்க முட் ல இதுல இந்த வேல வேறயா அப்டினு
இந்த இப்போ பாக்கறதே கண் வலிக்குது காது வலிக்கு ம் என்ன செய்றது ஆனா இதுல ஓரளவுக்கு இப்ப ஏ அமௌண்ட் வந்து ஏறுற மாரி தெரியுது ஒனக்கு தெரியுதா ஆ ஆமா ஆமா ஆமா ஓரளவுக்கு போ எனக்கு கல நா இருந்த கண்டிஷனுக்கெல்லா எனக்கு ஓகேன்றளவுக்கு
ஓகேன்ற மாரி இருக்கா எங்களுக்கெல்லா இத விட ஈஸியாவே பாத்து பயங்கரமா பாத்துக்கிட்டு இருந்தோ நாங்க
தெரியல நா இருந்த கண்டிஷனுக்கு இப்ப நா இப்ப இப்ப நா வேலைய முடிச்சுட்டேன்னு வச்சுக்கோயே முடிச்சிருவே முடிச்சேன்னா பாப்பா வர்றதுக்குள்ள ஒரு நூத்தம்பது முடிச்சிருவே அந்த மாதிரி போவுது ஆமா அதனால எனக்கு என்னமோ ஒன்னுமே இல்லாதது இது ஓகே இல்ல அப்டிங்கிற மாரிதா எல்லா விடுது ம் ம் எவ்வளோ நேர தூங்குவா ஒ பைய
அவ எப்ப வேணாலு எந்துரிச்சு வந்துருவா
எந்துருச்சு வந்துருவா தொட்டில படுப்பானா இல்ல கட்டில்ல படுப்பானா
ரெண்டுலையுமே படுப்பா
ரெண்டுலயுமே படுப்பா எத்தன வயசு கரெக்ட்டா ஆகுது
அவனுக்கு வந்து கரெக்டா இப்ப ரெண்டு வயசு மூணு மாச ஹவுஸ்
ரெண்டு வயசு மூணு மாச நா வந்து எங்க பாப்பாவுக்கு செகெண்ட் பேபிக்கு அங்கே ரெண்டு பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்கும்ல நம்ம ஊர்ல ரெண்டு ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல நா ஃபஸ்ட்டு அதுலதானே பாத்தே ரெண்டாவது இதுல பாக்கலா அப்படிங்றது உங்க ரிவியூ வச்சு தா போனே
அப்டியா
நீங்க தா ரெண்டு ஃபர்ஸ்ட் ரிவியூ செகண்ட் ரிவ்யூ நீங்க தா கொடுத்துருந்தீங்க
அப்படியா
ஆமா
இல்லையே அது வந்து ஆமா அத நா கேட்டுட்டே நாங்கல்லா குடுக்கல அது வேற யாரோ நீ வேற யாரையோ பாத்துட்டு சொல்ற இல்ல இல்ல நாங்க குடுக்கவே இல்ல
கொடுக்கவே இல்லையா ஆனா வந்து ஒஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் தா
அது வந்து கிடையவே கிடையாது
ஆனா வந்து ஃபர்ஸ்ட் அங் ஆனா எப் போய்ட்டே போயி்ட்டு பாத்துட்டே பாத்த முடிஞ்ச்சுருச்சு அதெல்லா யோசிச்சா இப்ப கூட தூக்கம் வராது
யோசிக்காத எதுக்கு யோசிக்கிர ம் எனக்கு வேற ஒரு கால் வருது
ம் சரி ம் சரி ம் பாய் ம்
ம்